எப்டி இருக்கீங்க
ஹலோ ஹலோ வணக்கம் தோழி நல்லா இருக் கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே
ஆ ஆ சாப்டாச்சா தோழி
சாப்புட்ல தோழி நீங்க உ நீங்க சாப்ட்டாச்சா
இல்ல தோழி நானு இனிதா முட்ட வந்து பொறிச்சுட்ருக்கே தோழி சாப்புறதுக்கு ஆமா தோழி
முட்ட பொரிக்கலாமா தெரிமா தோழி
ஆமா தோழி முட்ட வந்து நம்ம பாயில் பண்ணிட்டு
ஆஹ்
அதுக்கப்றோ வந்து தவால வந்து கொஞ்சோ எண்ண அப்ரோ கொஞ்சோ மசாலலா போட்டு அந்த முட்டைய வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தா வந்து நல்லா இருக்கோ தோழி நம்ம நார்மலா வந்து அ எப்போமாது அப்டி சாப்டா நல்லா இருக்கோ தோழி நம்ம வந்து நார்மலா சாப்ட்ரத விட இந்த மாரி ஃப்ரை பண்ணா கொஞ்சோ நல்லா இருக்கோ நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா தோழி
ஆமா நா வந்து செல டைம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணுவே மத்தபடி ஆ ஹாஃப் பாயில் அந்த மாதிரி தா
ஓகே தோழி ஓகே ஆ ஓகே தோழி ஓகே ஓகே வீட்ல இப்ப நெய் சோறு வச்சாங்க அதனால அதுக்கு இந்த மாரி டைப் பண்ணி சாப்டா நல்லா இருக்கு அதனால டிரை பண்ண தோழுச்சு ம்
இந்த மாரி சாப்பாடுக்கெலா இந்த மாரிதா ஒரு ரோஸ் பண்ணி பாப்பே செல டைம் வெறு பாயில் இல்ல பெப்பர் போட் ட்டு அப்டி சாப்டுவோ ம் எங்க வீட்டு்ல நாங்க சாப்ட இனி எப்டியு மூணு மணி ஆகு தோழி
தோழி
அ உள்ள இப்பதா மீன் கொழம்பு வச்சுட்டு இருக்கு
ஓ இன்னக்கி லேட் ஆயிட்டா
ஆமா இன்னைக்கு வந்து லேட்டாய்டு எப்போ லேட் ஆக தா செய்யோ அது அப்டியே சாப்ட்டு சாப் அப்டியே பழகிட்டு தோழி
மூணு மணிக்கி சாப்ட்டோமாட்டேது அது ஒடம்புக்கு ரொம்ப கேடுல தோழி
ஒடம்புக்கு கேடு தா அங்க சாப்ட்டு பழகிட்டே இப் வர கொஞ்சோ ஒடம்பு சரில்லா அதனால சாப்பாடு உள்ள எறங்க மாட்டுக்கு வெறு ஜூஸ் க்கா அந்த மாரிதா எறங்குது ம்
ஹஸ்பிடல்ல கானிச்சீங்ளா தோழி
ஆமா ஹாஸ்பிடல்ல காம்ச்சாச்சு தோழி இங்கி ஊசி போட்டு வுட்டாங்க திரிப்படிக்கணுமான்னு கேட்டாங்க வீட்ல இல்ல சரியாவு ட்டோ ரெண்டாவது செரி ஆவளனா வந்துட்டு ட்ரிப் படிக்கலா அப்டின் சொல்லி நைட்டு கூ அப்டியே அப்டில்லன்னா காலேஜ்ல எல்லாரு கூடயு மிஷின்ல சாப்ட்டு அது வந்து ஒரு வைப் ற்று வலி வந்து வாமிட்
ஓகே கே
என்னவோ அதனால
ம் ஓகே தோழி ட்டே ஒடம்ப பாத்துக்கோங்க தோழி
ஒடம்ப பாத்துட்டுதா இருக்கே அப்ப அப்ப நோய் வருது வாரத்துல
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் அப்றோ வேற என்ன தோழி
உங்குளுக்கு ஒடம்புலா எப்டி இருக்கு
ஆ எனக்கு வந்து நல்லா இருக்கு தோழி
ம்
இது வரைக்கு நல்லா இருந்த தோழி இப்ப நீங்க கேட்டுட்டீங்ளா அதுக் சாங் என்னன்னு தெர்ல தோழிஸ் அப்போ இனு நடக்க போறதுனு தெர்ல காப்பந்து வெடிச்
அப்பா ஒண்ணும் ஆகாது தோழி நீங்க வேற நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அந்த மாரி சாப்டுங்க நட்ஸ்
ஆ கண்டிப்பா தோழி எங்க வீட்டுல எப்பவுமே நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டாக்கா இருக்குங் தோழி நாங்க வந்து தீர தீர வாங்கிட்டு வாங்கிட் போய்டுவோ தோழி நாங்க கொஞ்சோ ரிச் ஃபேமிலி தானால கிச்சன் போய்டு பேசுறீங்களா தோழி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா தோழி ஹலோ ஹலோ ஹலோ